ஹலோ
என்ன பண்றீங்க சாய்ந்திரமாயிடுச்சு அடுத்த வேல நெறைய வந்துருல
ஆமா வேலை இருக்குதுதா நல்லார்க்கீங்ளா
ம் நல்லார்க்கே நீங்க எப்டி இர்க்கீங்க
நல்லா இருக்குங்க
ம்
ஆனா இப்போ என்னதா வேல இர்ந்தாலு இந்த பசங்ள விளையாட வெக்கிறத்தா ரொம்ப கஷ்டமாருக்கு இப்போ ஏனா ஸ்கூல்லா லீவ் விட்டுட்டாங்க நான்தா அந்த விளையாட்டுன்னும் போது எனக்கு என்ன நியாப வர்துனா நா இவுங்கிள விளையாட வெக்கும் போதுலா நா என்னோட விளையாட்டெல்லா நெனச்சிப்பே குழந்தைல என்னென்ன விளையாடணு அப்டின்ட்டு ஆனா இவுங்க வந்து இப்போ எல்லாமே கடையிலந்து வாங்கி தா விளையாட்றாங்க ஆனா வந்து நம்ப இர்க்கிறத வச்சு நாலா விளையாடி இருக்க அந்த என்னென்ன விளையாட்டுன்னு பாத்தீங்கன்னா இந்தந்த வளயல்லல்லா வச்சிருப்போங்க நாங்க அத உடைச்சி வளையெல்லா போட்டு விளையாடுவோ அப்ற வந்து அந்த குச்சி வச்சு அந்த கிச்சி கிச்சி தாம்பளம் அதெல்லா விளாட்றது அப்றோ வந்து எங்க பாட் பாட்டி வந்து வயலுக்கு போவாங்க அப்ப வந்து களிமண் எடுத்துட்டு வர சொல்லுவோ அதை எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க பாருங்க அதுல நாங்க என்னென்ன ஒரு ஷேப் செய்யணுமோ அது எல்லாத்தையு செஞ்சுப்போ அவ்வளவு நல்லா இருக்கு அந்த மாதிரி விளையாட்டுகள் நிறைய இருக்கு அந்த நீங்க இந்த குழந்தை பருவத்துல ஏதாவது விளையாடி இருக்கீங்களா ஏதாவது தெரியுமா ஞாபக இருக்கா
ஆ நீங்க சொல்லு போத எனக்கு அந்த களிமண் நானுமே வந்துட்டு அந்த களிமன் வச்சு ரொம்ப அழகா விளையாண்டுருக்கோம்ல்ல இப்ப இருக்க பசங்க எல்லா வந்து ஆ எனக்கு நீங்க சொல்லு போது தா ஞாபகம் வருது நா களிமண்ல மட்டு தான் வச்சு விளையாண்டுக்ககே அது சில நேர கடையில வாங்குவாங்க சில நேரம் வந்து வீடலேயே வந்து இப்டி கின்னோ தட்டெல்லா அழகா செஞ்சு அதை செஞ்சு அத வச்சு ஒரு நாள் விளையாட அதை செய்யறதுக்கு ஒரு நாள் அத காய வச்சு அத திரும்ப மறுநாள் மத்தியான எடுத்து விளையாடுறது இது அதை எடுத்து ஒரு வாரம் அது உட ஒடைய வரைக்கு நா அதை வச்சு நல்லா விளையாண்டக்கே எல்லாரு சேர்ந்து அதை வச்சு ஒடைய வரைக்கு ஆனா இப்ப பாத்தா பசங்க என்ன கேக்குறாங்கன்னா எனக்கு அந்த அந்த ஆன்லைன்ல வந்து ஒரு ஒரு பொம்மை இருக்கு இல்ல அந்த இந்த பிளாஸ்டிக்கே வந்து இந்த மாரி இருக்கணு இந்த மாதிரி ஸ்டீல்ல வேணு எனக்கு இந்த மாதிரி கலர்ல வேணும்லா கேக்குறாங்க அது பார்த்தா என்ன எங்க அக்கா பாப்பாலா இருக்கா அவளுக்கு வந்து எல்லாமே வந்து அந்த ரோஸ் கலர்ல தா இருக்கணு வேற கலர்ல இருக்கவே கூடாது அது எல்லாத்தலுமே வந்து ஏதாவது ஒரு தேவத படம் போட்டிருக்கணு அப்டி இருந்தா மட்டும்தா வாங்கிக்கிறே இல்லன்னா எனக்கு இது வேண்டா சில நேரம் எனக்குெல்லா வந்து இந்த ப்ளூ கலர் எல்லா வாங்கிட்டு போய் கொடுத்தா நீங்க எப்படி எனக்கு இந்த கலர் கொடுக்கலா இந்த கலர் எனக்கு புடிக்காது அப்டின்ற மாதிரி இது வந்து பசங்களோட அப்டில்லா சொல்றதுல பாக்குபோது எனக்கு வித்தியாசமா இருக்கு நாம எல்லா வந்து எல்லாத்த வச்சு விளையாண்டு இருக்கு அந்த களிமண் வச்சு அப்பற மண்ணல ஒரு இது தா எனக்கு ரொம்ப புடிச்ச வெளையாட்டு ஆனா இப்ப வந்து நா எங்க வீட்ல இருக்க பசங்க யாரையுமே நாங்க விட்றதுக்கு கிடையாது ஆனா நா ரொம்ப ஆசையா விளையாண்டது வந்து ஏதாவது ஒரு வீட்டுல வந்து வீடு கட்டுறாங்க இல்ல ஏதோ ஒரு சைட்ல ஏதோ வேலை பாக்குறாங்க ஏதோ ஒரு வேலை பண்றாங்கன்னா அங்க மண்ணா குமிச்சிருப்பாங்க வீட்டு வாசல்ல அதுல ஏறி நா போடாத ஆ சுத்தமே கிடையாது நா எங்க அக்கா எங்க அண்ணாலா வந்துட்டு மண்ணல ஏறி விளாடுவங்க அந்த வீட்டல இருக்க ஹவுஸ் ஓனர் கூட திட்டுவாங்க பக்கத்து வீட்டல வீடு கட்டுறவங்க என்ன ப இப்ப ப்டி வெளாட்டுறிங்கன்னா அடுத்த நிமிஷ செரி செரி வெளாடுங்க மண்ண கீழே மட்டு இறக்காதீங்க மத்த மத்தபடி விளையாடுங்கன்னு சொல்லுவாங்க அப்ப சேரினு சொல்லட்டு தண்ணி ஊத்தி விளையாட அதுல மேல ஏறி விளையாட கீர சறுக்கி விடா ஆனா இப்ப வந்து வேண்டா புண்ணு வந்துரு கால புண்ணு வந்துரு கையில புண்ணு வந்துரு சொல்லி விளையாட விடுறது கிடையாது அப்போ அந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கு அதே மாதிரி நீங்க சொன்ன மாரி நம்ம வந்து ஜாமா வாங்கி விளயாடதுலா ரொம்ப கம்மி அ நம்ம கிட்ட அந்த ஒரு சாக்பீஸ் இருந்தா கூட அதுல ரோட கிஅல கிள்ளி தாண்டுறது அத வரைஞ்சி இத வரைஞ்சு விளையாடுறது அந்த நொண்டி விளையாடுறது அப்புற வந்து ஒரே ஒரு சேரை வச்சுட்டு பாட்டு பாடி விளையாடுறது கை தட்டிட்டு சுத்தி சுத்தி சுத்தி ஓடுறது இந்த மாரிதா நானுமே வெளாண்டுருக்கே எப்பயாவது ஒரு நாள் நம்ம இந்த ஊருக்கெல்லா போவோல்ல கோயிலுெல்லா போம் போது வீட்டுல பொம்ம் வாங்கி தவாங்க அந்த ஒரு பொம்மையை வச்சு எல்லாரு அவ்வளோ நேர விளையாண்டுட்டு இருப்போ எனக்கு தெரிஞ்ச நா ரொம்ப விளையாறதுலா வ இந்தடீச்சர் விளையாட்டுதா ரொம்ப விளையாண்ட இருக்கே சும்மா ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பழைய புக் உக்கெல்லா எத்துட்டு போய் எல்லாரு சேர்ந்து உட்காந்து விளையாண்டு இந்த மாரி நெறய சேட்ட பண்ணிருக்கே ஆனா இப்ப பசங்களை நா விளையாட விடுறது இல்ல
ஆஹ கண்டிப்பாங்க அது நீங்க சாக்பீஸ் சொன்னீங்க பாருங்க அதுல பண்ண பண்ணாத அளப் பிரியல்ல நாங்கெல்லா ஏனா அந்த டீச்சர் வெளையாட்டுணு ஒன்னு வெளையாடுவோ அ அது போடு போடு கூட இருக்காது சும்மா செவுர்லயே வந்து சாக் பிசு ஒண்ணு கெடைச்சதுன்னா அத எடுத்து அதுல ஏ பி சி டி எழுதற்துதன்ன என்னன்ன எழுதுதற்தோ எழுததுதற்து எல்லாமே அதுலயு ஒரு நாலு பேர் உக்காந்துருப்பாங்க அவுங்கதா ஸ்டூடன்ஸ் மாதிரி நா டீச்சர் மாதிரி அதுலயு வீட்ல எதா ஷால் இருந்தா அத எடுத்து போட்டுக்கிறது செரீ மேரி போட்டுட்டு அதுல உக்காந்து அ டீச்சர் வெளையாட்டு அது கையில ஒரு குச்சி வேற ஆனா யாரையு அடிக்க மாட்டோ இருந்தாலு குச்சி வச்சு தட்டிக்கிட்டு வாங்க வாங்க அப்டின்னு வந்து ஆன்சர் பண்ணுங்கன்ற மாரி அந்த மாதிரி இந்த குழந்தைகள் வந்த போ அது நம்ப குழந்தை பருவத்துல நெறைய பேர் இருந்தாங்க எல்லாரு சேந்து வெளையான்ணு அப்றோ இந்த களிமண்ணுல சொன்னீங்க பாருங்க அதுல நானு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பாருங்க கொஞ்சோ கொஞ்சோ பிரிச்சுப்போ பிரிச்சுட்டு அவுங்கவுங்க என்னன்ன தோணுதோ அது செய்வாங்க ஆனா காட்ட மாட்டோ தனித்தனியா வந்து செய்வாங்க அதுக்கப்றோ தா நாங்க என்னன்ன செஞ்சோம்ன்னு காட்டிப்போ நா வந்து அம்மி ஒரல்லு பொம்ம இந்த மாரில்லா செய்வே இன்னு நெறைய பேர் என்னன்ன அவுங்க மைண்ட்ல தோணுதோ அது எல்லாமே செய்வாங்க அது எல்லா இவ்ளோ சூப்பரா இருந்துச்சுங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த வெயில்ல காய வைப்போ பாருங்க அது ரெண்டு நாள் காயு காஞ்சு அது அதுல ஆனா இப்ப வந்து இந்த பெயிண்ட்ல்லா அடிச்சு வைக்கிறாங்க ஆனா அப்ப அதெல்லா நம்ம பண்ண மாட்டோ ஆ வெறுமெனே வந்து இந்த மாதிரி பொருள்ல்லா செஞ்சு அத காய வெச்சு அதுலியு இந்த களிமண்ல வந்து கரைச்சி இட்லில்லா ஊத்துவாங்கோ நாங்க இட்லி ஊத்தி அத காய வைப்போ அது வந்து வெளையாடு போது இந்த எலையில வந்து இட்டிலி வைக்கிற மாரி வச்சு அது மேரி இந்த சமையல் செய்ற வெளையாட்டே நெறைய இருக்கு ஆ பக்கத்துல இந்த முள்ளு செடில்லா நெறைய இருக் இத பாருங்க அந்த முள்ளெல்லா எடுத்து அந்த எலையெல்லா எடுத்து கீரல்லா கெடையிற மேரி கடஞ்சு அ அதுல காய் எல்லா இருக்கு அதெல்லா வந்து வாழைப்பழம்னு சொல்லி வச்சு அந்த மேரி நெறைய அந்த வீட்டுக்கு வெளியேதா வெளையாடுவோ அந்த ஃபோன் இல்லாத காலங்க அது அவ்ளோ ஒரு நல்லா இருந்தது நம்ப கொழந்தைங்க கையில ஃபோனே பாக்க முடியாது எல்லாருமே வெளையாடுவாங்க ஆனா இப்ப இருக்குற கொழந்தை பாருங்க சாப்பாடு ஊட்றத்துக்கே ஃபோன் குடுத்ததான் சாப்பிடுது அந்த மாதிரி இருக்கு அது மாரி நீங்க இருக்கு போது ஃபோன்ல அ பாத்திருப்பீங்களா இல்ல இப்ப இருக்குற கொழந்தைங்க தா அப்டியூஸ் கொண்டாங்கனு நெனைக்கிறீங்ளா
அப்பு நா எனக்கு வெவரோ தெரிஞ்சலா வீட்ல வந்து ஃபோன்லா இருந்தது இல்ல அ ஃபோன் பண்ணணுனா கூட ஒரு சில வீட்ல பக்கத்து வீட்லல்லா இருக்கு அப்றோ வந்து கொஞ்சோ நாள் கழிச்சு வீட்டுக் ஒரு ஒரு ஒரு அந்த லேண்ட் லைன் ஃபோன் சொல்லுவாங்களா அந்த மாரி வந்துது அதுவுமே ஒரு ஒரு பெரிய கஷ் த்து என்னென்னா நம்ம ஃபோன் பண்ணிருப்போ அந்த பில்லூ வந்து மாச கடைசியில வரு எங்க அப்பா வந்து உக்கார்ந்து கரெக்ட் சரி பாப்பாங்க என்ன இந்த நம்பருக்கு இதுல இருந்து இத்தன நிமிஷோ கால் போயிருக்கு யாரு அவுங்களுக்கு நல்லா தெரியு எங்க பா எங்க அம்மாவோட அம்மா நம்பர் எது எங்க அம்மோட தங்கச்சி நம்பர் அது தாண்டி வேற எதாவது நம்பருக்கு போயிருந்தா இது யாரு என்ன அப்போ வந்து ஒரு ஒரு ஒளிவு மறைவே இருக்காதுல்ல இது இவுங்களோட நம்பர்னு தெரியு இது நம்ம இந்த நம்பர் இது நம்ம சித்தி நம்பர்னு தெரியு அத தாண்டி வித்யாஸ்மா எது நம்பர் வந்துருக்கா போயிருக்கா அந்த மாரிதா இருக்கு ஆ அதுனால நம் அப்போ வந்து ஃபோன் பாத்துட்டுதா சாப்புடுவேன் கெடைது அதும் அ எல்லார் நேரமுல்லா டி வி யும் பாக்க வுடமாட்டாங்க எங்க வீட்டுலல்லாம் வந்து மத்தியான நேரம் ஒக்காந்து டி வி பாருங்கன் சொல்வாங்க அப்ரம் சாய்ந்தரம் நேரே எங்க தாத்தா சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் சாமி பாட்டு ஓடனும் வெளக்கு பொருத்ற நேரோ எங்க பாட்டி வந்துருவாங்க அப் அப்பறோ எங்க தாத்தா கரெக்டா ஏழு மணிக்கு நியூஸ் சேனல போட்டு உக்காந்துருவாங்க அப்பறோ ஏழு மணிக்கு நியூஸ் முடிஞ்சோனா எங்க அம்மா பாட்டி தாத்தா எல்லாரு சேந்து உக்காந்து சீரியல் பாக்க ஆரம்பிச்சிருவாங்க திரும்ப எங்க அப்பா ஒம்போது மணி வந்ததுக்கு அப்றோ அவங்க வந்து ந நியூஸ் பாக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்டிதா எங்க வீட்ல எங்க வீடுங்கள்ல வந்து போயிட்டு இருக்கும் நாங்களும் வந்து அடோலா பண்ண மாட்டோம் அவங்க பாக்கறத ஒரு ஓரமா காந்ந நானு எங்க அக்கா பாத் திட்ருப்போ ஏதோ இருக்கற ஜாமாவ வச்சு சும்மாவது உருட்டி ஏதாது ஒன்னு செஞ்சி வெளையாண்டுட்ருப் போமே தவிர எனக்கு ஃபோன குடுங்க அப்பதா நா உக்கா ஏனா ஃபோன் கெடையாது டி வி குடுங்க டி வி ல தா நா உக் உக்கார் வேன்லா கடையாது அப்டியே சும்மா ஒக்காந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்ருப்போம் அப்புறோ நீங்க சொன்ன மாரி அந்த ம் சில நேரோ அந்த மண் மண்ண பத்தி சொல்லும் போதா அந்த களிமண்ண வச்சு சில நேரோ சாமி எல்லா செஞ்சிக்குவோ நாங்க அதுவு எங்க வீட எங்க வீட்ல இருந்து இல்லாம எங்க பாட்டி வீட்டுக்கு வந்தது இன்னு நெறைய பேர் இருப்பாங்க அந்த களிமண் வச்சு விளையாடுறதுக்குல்லா அத எங்க பாட்டி வீட்டுக்கு வந்தோன்ன அந்த களிமண்ணெல்லா சேத்து வச்சு சில நேரோ சாமி செஞ்சி வச்சருவோம் செஞ்சி வச்சிட் து எங்க அம்மா எங்க பாட்டி எல்லாரு உசு உயிரே போட்டு வாங்கிருவா இங்க பாருங்க எங்களுக்கு அத குடுங்க வேப்பல பறிச்சு குடுங்க அத குடுங்க தட்டு குடுங்க தட்டுல கொஞ்சம் தொண்ணூறு குடுங்கன்ன எங்க அம்மா ஐயோ இவ்ங்களுக்கு வேற வேலயே இல்ல அப்டின்ற மாரி திருநூறுலா வாங்கிட்டு வந்து ஏதோ அது ஒரு நெஜமாவே அது ஒரு சாமி மாரி வச்சி நாங்க வந்துட்டு அதுக்கு சாமி கும்புடுற அதுக்கு அதுக்கு வந்து சும்மா இந்த தட் ஏதாது ஒன்ன கவுத்தி போட்டு கு குச்சிய வச்சி அதுக்கு ட்ரம்ஸ் அடிக்கிறோன்ற பேர்ல எல்லா பண்ணிட்டு இந்த மாரி சட்டலா இப்பல்லா இதெல்லா எ பையன்ட்ட சொன்னா இப்படி எல்லாமா பண்ல நீங்க எப்டி இப்டியெல்லாம் வெளயாண்டீங்க நானும் வெளயாணும் அப்படின்னா அதுக்காக வந்து எங்க பாட்டி வீட்டுக்குள்ள போன தடவ கூட்டிட்டு போயி ஏ ய ஏன்னா இன்னும் அந்த ஊர்லா மாறல இன்னும் அந்த ஊர்லாம் வந்து அப் அப்டியேதான் இருக்கு எப்படி இருந்ததோ அப்படியே தா இருக்குது அப்போ வந்து அவுங்கட்லாம் சொல்லி ஏ இந்த பையனுக்கு இந்த மாரி விளையாட சொல்லி் குடுங்கன் சொல்லி அவனு ஒரு சும்மா ஒரு சாமி மாரி கொட் டல்லா அடிச்சிட்டு அந்த மாரில்லா வெளயாண்டுட் இருந்துருந்தாங்க அதெல்லா ரொம்பவே ஒரு ஒரு அழகான இதுல்ல நா வீட்ல இருந்தனா ஃபோன் தா கேப் தா நீங்க சொன்ன மாரி சாப்பிடும் போது கூட எனக்கு ஃபோன் வேணு அதே மாரி அந்த சாப்பாடு ஒரைக் கிதா இனிக்குதா புளிக்குதா எதுமே அவனுக்கு தெரியாது ஒரு தட்டு ஃபுல்லா சாதோ போட்டு நம்ம டி ஃபோன குடுத் தானா அத ஃபுல்லாவே சாப்ட்டுக்குவான் இதே ஃபோன் இல்லன்னா எனக்கு ஒரைக்குது தண்ணி குடுங்க அத குடுங்க இத குடுங்கன் கேட்டு தொல்ல பண்ணிட்டே இருப்பான் சாப் புடவே மாட்டான் அவோ வாமிட் வருதுன்னுவா எனக் எனக்கு பிடிக்கலன் சொல்லுவா உப்பா இருக்குன் சொல்லுவா காரமா இருக்குன் சொல்லுவா ஆனா ஃபோன் இருந்தா அது என்ன டேஸ்ட்ல இருக்கு என்ன சாப் தா திரும்ப கேட்டா கூட அவனுக்கு தெரியாது அந்தளவுக்கு அவ வந்து ஃபோன் பாத்துட்டு தா சாப்பிடுவா நால்லா சொல்லுவே எங்க வீட்லல்லா இப்டி குடுத்ததே கெடையாது தட்ல சாப்பாடு போட்டாங்கன்னா வரிசையா எல்லாரு கைய எடுத் த்து சாப்பணும் அது எனக்கு சாப்புடும் போதுலா நல்லா நாபோம் இருக் இதுக்கு நா சும்மா இப்டி உக்காந்து இப்டி சாப்பிட்டு இருந்தன்னா அப்ப கூட எங்க பாட்டி திட்டுவாங்க சாப்பாடுக் மரியாத குடு கீழ குனிஞ்சு வாயில வை சாப்பாடுக் மரியாத குடு குனிஞ்சு சாப்புடுனு அதெல்லாம் ஒன்ட்ட சொன்னா இப்ப நீ கேக்க வாப்பா போற அப்டின்ற மாரி இப்போ இப்போ இருக்குது
ஆமாங்க நீங்க சொன்னோனேதா ஞாபோ வருது இங்க எங்க பாட்டிமே அப்டிதா அதுவும் ஒழுங்கா ஒக்காந் கால் நா மடக்கி உக்காந்தா குட ஒழுங்கா உக்காரு குனிஞ்சி சாப்புடு நிமிந்து நட நேரா நட அப்டின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே தா இருப்பாங்க ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க எத கேக்குறாங்க சொல்லு ஒண்ணுமே கெடையாது ஆனா சாப்ட்டுறது வந்து என்ன சாப்ட்றோம்னு வந்து தெரியும் நம்மளுக்கு ஆ நாங்கல்லாம் வந்து ஏழு மணிக்கி எட்டு மணிக்குலாம் உக்காந்துரணும் நைட்டு அ பாட்டி வீட்டுலதா இருந்தோ அப்ப வந்து அவங்க எல்லாருக்கிட்டயு உக்கார வச்சு சாப்பிட ப்பாங்க அதுவும் யார் யாருக்கு என்னன்ன அளவுன்னு போட்டு அத நாங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகுதா அப்படியும் கீழ இந்த சிந்தி இருக்குற சாதத்தல்லாம் எடுத்து நாங்க வைக்கணும் அது எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும் அதுதா எங்க தாத்தா திட்டுவாரு இப்பருக்கிற குழந்தைங்க எந்த பிளேட்ட பாக்குறாங்க என்ன சாப்பாடு இருக்குன்னே தெரியல ச மொபைல்ல கொடுத்தோம்மா சாப்பாடு ஊட்டினம்மா அவளோதா நம் நமக்குமே இங்க இருக்கிற வேலையில அ சாப்ட்டா போதுன்ற மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு வாய்க்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகுது அவங்க சாப்பிறதுக்கு அதனாலே அப்படி போயிட்டு இருக்கு அந்த மாதிரி இந்த குழந்தை பருவத்துல நிறைய இந்த விஷயமும் நிறைய சொல்லலாங்க அத பத்தி பேசணும்னா அந்த குழந்தைபருவத்துல ஆமா அந்த விளையாட்டு உன்னும் கூட நம்ம உன்னொரு இதுல பேசலா நினைக்கிறே ஆ ஆ இத பத்தி பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு குழந்தை பருவத்துக்கே போயிட்டு வந்த மாரி இருந்துது ரொம்ப நன்றிங்க
ரொம்ப நன்றி